சொய்திங்களமா
ஆ கேக்துமா
இந்த நார்து சைட்ல இருந்துலா வேலைக்கு வருவாங்கலம்மா
ஆமாம்மா
அவிங்கிளேலா கேட்டா எனக்கு ச்சு இது ரெண்டு பெட் ரூம் இல்லேனா மூணு பெட் பெட்ரும்மோட இல்லனா ரெண்டு அடுக்கு வீடோட இருக்கு மாடு எரும மாடெலாம் இவ்ளோ வச்சுருகோன் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் அவ்ளோ வச்சுட்டு இங்கேயா வேலைக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாரி இருக்கும்
அங்க படிப்பறிவு ரொம்ப கம்மியாமா
ஆமங்மா
அவங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மியா அதனால அவங்க என்ன பண் ராங்க இங்க வேலைக்கு வராங்க இங்க அங்க வந்து இதே வேலை தான் செஞ்சாலுமே சம்பளம் கம்மியா இ
கம்மி ஆமங்மா
அதனால இங்க வந்து வேலை செய்யறாங்க அவங்க
ஆனா அவிங்க செய்யற மாரி யாராலயுமே வேலை செய்ய முடியாதுமா அவ்வளோ இதா சாப்பாடு அதிகம் சாப் சாப்பிட மாட்டாங்க சப்பாத்தி இந்த மாரிதான் இது பண்ணிக்குவாங்க சாப்பாடு அதிகம் எடுத்துக்க மாட் மாட்டிங்கிறாங்க
ஆமாமா உம் உம்
நம்பள மாறி ப்சு இது அரச்சு அதுல ஊத்தி அத கரச்சு அந்த மாறிலா இல்ல சிம்ப்ளா பண்ணுவாங்க அந்த மாறி இஸ் அதே மாறி அவிங்க இதுல எல்லா இதுலயுமே உருளைகிழங்கு இருக்கும்
அட ஆமாம் ஆனா இப்ப பாத்திங்கனா இப்ப நம்ம உருளைகிழங்கு சாப்டா நம்மளுக்கு உடம்பு வலி இதெல்லா அதிகமாகுது ஆனா அவுங்க ஆ ஆனா அவுங்க பாத்தீங்கன்னா எவ்ளோ ஸ்லிம்மா எப்டி இருக்காங்கனு பாருங்க ஸ்லிம்மா இல்லைனாலுமே செரி ஆக்டிவா இருக்காங்க
பையனுங்க அவ்ளோ வேலை செய்றாங்க உஹ்ன் உஹ்ன்
ம்ம்
அதனாலயா இருக்கலாம் அவிங் அவிங்க கிட்டதா சப்பாத்தியே போட கத்துகணும் அவ்ளோ ஃபர்பெக்டா ரவுண்டா போடுவாங்க
மா நா ஒரு அவுங்க எங்க அத்தை வீட்ல ஒருத்தவங்க இருந்தாங்க வாடகைக்கு அவுங்க வந்து ஹ் இப்ப தவால எடுத்து போட்டாங்கனா அதுக்கு கரண்டியே வைக்க மாட்டாங்கம்மா சப்பாத்தி கையிலயேதான் சுட்டு சுட்டு போட்ருவாங்க
ஓ
அவ்ளோ சாஃப்டா வருது அவுங்களுக்கு
என்னங்கம்மா
அவ்வளோ ஹ அந்த சப்பாத்தி அந்த அளவுக்கு சாஃப்டா கூட இருக்குமா செய்யறது உம்
இந்த பிராண்ட்ல வாங்கி இந்த பிராண்ட்ல செஞ்சாதான் நமக்கு கரெக்டா வரு அப்டினு நாம சொல்லுவோம் அவிங்க அப்படியெல்லா இல் இல்லைங்கமா கோதும கோதும வாங்கி அரச்சு அதுல செஞ்சாலு நல்லா சாஃப்டா வருது
ஆமா ஆமா நானு இந்த மாரி பிராண்டடா பா த்தமா ஆனா நா இப்ப டி மார்ட் போய் லூஸ்ல தா வாங்குனோ அ பிராண்டடா வாங் கல ஆனா லூஸ்ல வாங்குன சப்பாத்தி மாவு நாம பெசஞ்சு செஞ்சா எந்த அளவுக்கு சாஃப்டா பூரி மாறி சப்பாத்தி வருதுமா
ஆஹ் அப்டிதாங்ம்மா ஒரு சிலரு
ஆமா நம்ம ப்ராண்டடா வாங்குனா வாங்குறோமே அதுதா தப்பு எனக்கு தெரிஞ்சு இதே அதிகோ
ஆமாங்கமா அதுலயு இந்த ஆசீர்வாதுனா பிராண்ட் அதுதா ஐயோ அது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வாங்குனா அதுல ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது
ஆமா ஆமா அதெல்லா எதுவு வாங்காம லு டி மாட்லயே லூஸ்ல வாங்குனாலே ரொம்ப ரொம்ப சாஃப்டா வருதுமா
ஓ
நா அதுதா நெனச்சே இந்த மாரிலா வாங்க கூடாது டி மார்ட் போனாலுமே எதா இந்த மாரி லூஸ்லதா வாங்கணு
ஆமங்ம்மா இப்ப தானுங்கம்மா எல்லா ப்ராண்டு அது இதுங்குறாங்க அப்பைலா நார்ம்லா கோதும வாங்கி அத அரச்சு அந்திது தான யூஸ் பண்ணிட்ருந்தாங்க
ஆமா எங்களுக்கு வந்து ரேஷன் ஸ்டோர்லயே கோதும தருவாங்கம்மா கோதும மாவு தருவாங்க ஆஹ் அங்க கோதும தராங்க இங்க கோதும மாவு தராங்க கம்மியான வெலைக்கி தராங்க ஒரு கே ஜி மாவே இருவது ரூபாதா
பேசாம அத வாங்கி கூட பண்லாமாட்ருக்கு
ஆமா அது பண்ணாலுமே ரொம்ப சாஃப்டா வருமா சப்பாத்தி
ஓ
ம் ரொம்ப நா தா எ எல்லாரு என்ன ஸ் ஸ்டோர்ல வாங்குறீங்க அப்டின்னாங்க
ம் அததா நம்பளுக்கு புடுச்சிருந்தா நம்ப அ து வாங்க வேண்டியதாங்மா
அதா அதா நா அதுக்கப்மா ச பாத்து செஞ்சு பாத்ததுல யாராவது இப்போ ஒருத்தருக்கு ஒரு கே ஜி மட்டுந்தாம்மா அலோ பண்ணுவாங்க
ஓ ஒரு சிலர் வேண்டான் வித்துருவாங்க இல்ன்னா வெளிய குடுத்துருவாங்க இல்லன்னா அந்த மாட்டுக்கு அந்த மாரிலா பண்ணுவாங்க பேசாம அவிங் கிட்ட கூட காசு குடுத்து வாங்கிக்கலா
ஆமாமா நாங்க அதுக்குதா சொல்லிடுவோ நாங்க அவுங்க வேணா அப்புடின் சொன்னா நாங்க வந்து அவுங்களுக்கு அதே காசு குடுத்துட்டு அதே காசுக்கே குடுத்துருவாங்க அவுங்க
ஆஹ் அதே மாரி அந்த ரேஷன்ல பருப்பு போடுவாங்கல்லமா ரேஷன் பருப்பு உளுந்தம்பருப்பு போடுவாங்கல்ல ச்சி இது தொவரம் பருப்பு போடுவாங்கல்லமா அது ஒரு சில் நேர துல் நல்லா இருக்கு கொழம்பு செஞ்சா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு உபரியு அதிகமா வரு இப்ப நம்ம நார்மலா இப்போ ஒரு சின்னதா ஒரு கப்ல ஒண்ணு போடுறோனா நம்ளுக் கு ஒண்ற மாரி வருதுனா அது வந்து ஒண்ணு போட்டா ரெண்டு கப்பு இருக்க அந்த அளவுக்கு அதிகமா வரு உபரி அதிகமா வரு நல்லா இருக்கு
எங்க நாத்தனாரு தெ சென்னைல ஸ்டோரு இது அ ஸ்டோரு வந்து வாங்க றாங்கல்ல அவுங்க வந்து அதிகமா எது சமைக்க மாட்டாங்க அதனால அவுங்க வரும்போது அந்த பருப் ப்பு எல்லா வாங்கி வெச்சு வாங்கி வெச்சு எடாத்துட்டு வந்து எங்களுக்கு தா குட்த்துருவாங்க நாங்க பருப்பே வாங்க மாட்டோ நாங்க அவுங்க குடுக்குற பருப்பு தா அவங்க சாப்ட மாட்டாங்க அவுங்க வந்து போயி பிராண்டடா வாங்கி சம்புவாங்க
பிராண்ட்ல ஒண்ணுமே இருக்காதுங்மா
ஆமா ஆனா அவுங்களுக்கு தெரியமாட்டேன்துமா
ம் அதே மாரி ஏ ரேஷன் அரிசி இருக்குல்லைங்கிம்மா ஒரு சில நேரத்ல நல்லா இருக்கு ஒரு சில இதுல கருப்பு கலந்து மாரி ஏதாவது இருக்கு ஒரு சில நேரத்துல அரிசி நல்லா தெளிவா இருக்கு அந்த அந்த மாரி இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோனா இந்த மாவரைப்போ இல்லைங்மா
ஆமாமா
மாவரைக்கற்துக்கு வச்சுக்குவோ இப்போ ரெண்டு நல்ல அரிசியு இந்த ரேசன் அரிசியு மிக்ஸ் பண்ணி இது பாதி அது பாதி அப்டி போட்டுக்குவோ
ஆ நா இப்ப வந்து ஸ்டோர்ரிசி புழுங்கலரிசி அங்க இருந்துதாம வாங்கிட்டு வராங்க எங்க நா த்தனார் தா குடுப்பாங்க எங்களுக்கு
ஓ ரேசன் அரிசி நல்லா இருக்குங்கமா ரேசன் அரிசிலயு நல்லா நாங்க இப்போ இப்போ நல்ல நார்மல் அரிசி ஒரு இப்போ ஒன்ர இது போட்றோன்னா ஒரு ஒன்ற படி போட்றோன்னா இது நார்மல் அரிசி நல்ல அரிசி வந்து மு முக்காப்படி இந்த ரேசன் அரிசி வந்து முக்காப்படி அப்டிதாங்ம்மா கலந்து எடுத்துக்கறது
ஆஆஆ அதா அதா ஆனா அவங்க வந்து பச்சரிசி வாங்க மாட்டாங்க புழுங்கரிசி மட்டு தாமா வாங்குவாங்க
அதா பச்சரிசி இல்லைங்கம்மா புழுங்கலரிசிதாங்மா
ஆ தமிழங்க புழுங்கலரிசி சாப்டுறாங்கல்லம்மா அது நல்ல காஸ்ட்லியா
ஆமாங்ம்மா
நா வந்து இங்க இங்கெல்லா அது கெடைக்காது பச்சரிசிதா கெடைக்கு எங்களுக்கு அதனால நாங்க ஒரு தடவ எங்க நாத்தனாறு வீட்டுக்காரு எறந்துட்டப்போ பொறந்த வீட்டல இந்து அரிசி வாங்கி தரணுல்ல
ஆமாங்மா
அப்போ அங்கருந்து அரிசி அப்டியே வாங்கி குடுத்தோமா எங்க நாத்தனார் வந்து எங்களுக்கு அது வேண்டா நீங்க எடுத்துட்டு போய்ட்டு எனக்கு வேற அரிசி போட்டு அனுப்ச்சி விடுங்க அப்டின் சொன்னாங்ளா சரி நா அத எடுத் து அது வேற என்ன பண்றது அது ஓபன் பண்ணிட்ருந்தோ ரிட்டனு பண்ண முடியாது அதனால என்ன பண்ணோ செரி நா வந்து வச்சுட்ட இங்கயே ஆ செரி டிஃபன்காது போட்டுக்லா அப்டினு அது ஒரு நாள் சமச்சி பாத் த ரொம்ப நல்லாந்தது அரிசி
ஓ
எனக்கு அதனால நா சொன்ன இவங்க ஏ இந்த சாப்பாடு வேணான்றாங்க இவ்ளோ நல்லா இருக்கே அப்டின்ட்டு அதுக்கப்றமா நா செஞ்சு குடுத்த எங்க மாமனாருக்கெல்லா ஐயோ எங்க மாமனாரு ஐயோ நல்லா இருக்கே இத ஏ இவங்க வேணான்றாங்க அப்டின்ட்டு அதையே காலி பண்ணோ நாங்க
நீங்க வந்து புழுங்க நார்மலாவே புழுங்கல் அரிசி இல்னா அந்த இந்த பொன்னி அரிசி இந்த மாரிலா சொல்லுவாங்க பச்சரிசி வந் து நாங்க பொங்கலுக்கு இந்த மாரி தாங்மா யூஸ் பண்ணுவோ மீதி அந்த வேற எதுதா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோ
ஆஹா ஆ தெரிலமா எங்களுக்கு இங்க வந்து புழுங்கல் அரிசி வெறு டிஃபனுக்கு மட்டுந்தா போடுவாங்க
இங்க பூ இங்க இது அதாவது ஒரு ஆளுக்கு அஞ்சு கிலோவோ என்னமோ குடுப்பாங்கம்மா அரிஸ் சி அது இங்க குடுக்கறதே இங்க புலுங்கல் அரிசி தா குடுப்பாங்க பச்ச அரிசி எப்ப குடுப்பாங்கன்னா அந்த பொங்கல் சமயத்துல மட்டுதா பத் பச்சரிசி சும்மா ஒரு கிலோ அப்டி குடுப்பாங்க ஏன்னா பொங்கல் வைக்றதுக்கு தா பச்சரிசி நாங்க இங்க யூஸ் பண்ணுவோ மீதியில நார்மல் அரிசி தா யூஸ் பண்ணுவோ
ம் இல்லமா இப்ப எங்க நாத்தனாரு இங்க இருந்து அரிசி போட்டுட்டு போவாங்க அவங்க
ஓ
எங்க மாமன்னாரு வரும்போதெல்லா வரிச அரிசி வாங்கி குடுத்துருவாரு அ அதனால அவுங்க போகா அவுங்க அத எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க
புரியலைங்மா
இங்கருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மா அரிசி
புழுங்கல் அரிசியாங்மா இல்ல பச்சரிசியங்மா
பச்சரசி தா வாங்கிட்டு போவாங்க அவங்க
பச்சரிசி தா யூஸ் பண்ணுவாங்களாமா
ஆமா அவங்க பச்சரிசி தா யூஸ் பண்றாங்க, ம்
கிலோ எவ்வளவுங் மா அரிசி ஒரு அந்த ஒரு சிப்போன்னு சொல்லுவாங்கல்லமா
மா இருவத்தஞ்சு கேஜி வரு அது வந்து பதினஞ்சு நூறு இல்ல பதினாறு அப்டி இருக்கு
பதினஞ்சாயிரம் பதினாறாயிரமாங்மா
ஆயிரோ கடையாது ஆயரத்தி ஐநூறு இல்லனா ஆயரத்தி எட்நூறு ஆயரத்தி எட்நூறு
ஓகேங் மா இங்கியு அப்டிதா புழுங்கல் அரிசி வந்து ஒரு சிப்போ இருவத்தஞ்சு கிலோங்மா அது வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலயு இருக்கு இல்ல ஆயரத் தி ஐநூறுல இருந்து என்னமோ ஸ்டார்டுங் மா ஆயரத்தி ஐநூறுலருந்து எடுத்துகிட்ட ம்னா நல்லா இருக்கு அத விட கம்மியா போனோம்னா நல்லா இருக்காது
ஆமா ஆமா ம் இங்கயு நல்லா இருக்கு ஆனா கொஞ்சோ பய பட பட அது நல்லா வரு அப்டின்னு சொல்லுவாங்க கொஞ்சோ ஒ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்பமா யூஸ் பண்ணா நல்லாருக்கு அப்டின்னு
சேரி சேரி
ஹ ம் என்னென்னவோ நம்ம வந்து ஆனா பச்சரிசி அதிகமா சாப்ட கூடாது ஆ சுகர் அட்டாக் ஆகு அப்டின்னு சொல்றாங்க
ஓ
அதே மாரி புழுங்கலரிசியு அதிகமா சாப்ட்டா கால்வலி வரு அப்டினு சொல்றாங்க
சாப்பாடே சாப்டக்க கூடாது தானிய வக இந்த மாரி கீர காய்கறி இதா சாப்ட சொல்றாங்க
ஆமா ஆமா இல்லமா ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க தெரிமா இந்த மாரி சாப்பாடே சாப்டாம ஃபுல் டைட் மெயின்டென் பண்ணா அந்த பொம்பள ஆ ஒரு த்தங்க தெரிஞ்சவங்க ஏ மூணு மா சம் கண்டினியூவா வெறு ப்ரூட்ஸா இந்த பூச்செ பூவுங்க வந்து தண்ணி கொதிக்க வச்சு ஆ குடி க்கிறதா இந்த மாரி எல்லா டைட் பண்ணிட்டே வந்தாங்களா கடைசியா போய் பத்து நாள் ஒரு ஐ சி யூ ல படுத்தாங்க
இல்லமா அது கரெக்ட்டா டயட்டு டயட் ஃபுட்டுங்குறது கரெக்ட்டா எடுத்துகுணு மா கீர காய்கறிகள் பழங்கள் அந்த தானிய வக வேக வச்சது இந்த மாரி எடுத்துக்கிட்டா ஒன்னு தெரியாது கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கிட்டு மீதி ஆ இல்லன்னா இது கூட இல்லாம தானியம் அந்த மாரி எடுத்துக்கிட்டா ஓ கே நீங்க ஃப்ரூட்ஸ்சு இந்த மாரிலா ஒருவேள ஒடம்புக்கு ஒத்துக்காம இருந்துருக்கலா ஏனா கொஞ்ச கொஞ்சமா நிப்பாட்டிருந்தா தெரியாதுங்மா ஒரே இதா டக்குன்னு நிறுத்தவு இவுங்ளுக்கு ஒடம்பு சரியாம போயிருக்கு
ஆ மூணு வேளையு இப்போ ஒரு வேள நீ சாப்பாடு சாப்ட்டுட்டு மத்த மூணு வேளையு நீ எதாது பண்ணா பரவால்ல ம் அப்படி கெடையாம ஒ ஃபுல்லா சாப்பாடே இல்லாம நீ வந்து அ டைட் பண்ணா என்ன பண்றது அவுங்களெல்லா
அது சாப்பாடு வந்து கொஞ்ச கொஞ்சமா இப்போ மூணு நேரமும் சாப்பாடு சாப்புட்றாங்கன்னா ஒரு நேரோ கட் பண்ணிக்கலா இல்லனா ரெண்டு நேரோ சாப்பாடு சாப்புட்றாங்கன்னா ஒரு நேரோ கட் பண்ணிட்டு அந்த மாரி ஒ கொஞ்சோ கொஞ்சமா கட் பண்ணிட்டு வந்துருந்தாங்கன்னா ஒன்னு தெரிஞ்சிருக்காது
ஆமா அவங்க போய் பத்து நாளு ம் பத்து நாள் போய் ஐ சி யுல அட்மிட் ஆயிருந்தாங்க நான்தா சொன்னே வெயிட் டே இருந்தாலு பரவால்ல ஒரு ஏஜுக்கு அப்பறமா நம்ம சடன்னா வெயிட்டு லாஸாயிடமா நா பாத்திருக்கேன வயசு னவங்கலேல்லா பாத்தா ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது மறுபடியு எடை குறைஞ்சடுறாங்க அதனால அந்த அளவுக்கு நம்ம ஸ்டெயின் பண்ண தேவல்ல அப்டின்னு நம்ம எல்லா வேலையுமே செய்ய முடியுதா அந்த வேலைய செஞ்சுட்டு ஹய் அந்த மாரி போயிட்டே இருக்கணு நம்மளுக்கு நல்லா சாப்ட்டுட்டு ம் ஆனா எங்க கேக்கறாங்க என்னவோ டைட் எடுக்கறது கூட இப்ப ஒரு ஃபேன்சியா பாக் குறாங்க அவுங்க வந்து
ஆமா அது வேல அதிகம் தாங்ங்கமா டயட் இது பண்றது
அதா அதா அவங்களுக்கு இது என்ன சொல்றது ம்
ஏனா இப்ப நம்ம சாப்பாடே சாப்ட்டுட்ருந்து ட்டு இப்டி ஒரு ஃப்ரூட் சேலட்டு இல்ன்னா இந்த மாரி பயிறு வகைகள்லா சேலட் மாரி செஞ்சு சாப்ட்டோன்னா அது கொஞ்ச நேரோ தா வயிறு ஃபில்லிங்கா இருக்கு அப்பறோ மறுபடியு எதாவது தேட மறுபடியு சாப்பாடு பசி எடுத்ததுன்னா சாப்பாட்டுக்கு தா போவோ
ஆமா ஆமா ஆமா என்னால கொஞ்சோ அதி கமா காலேல சீக்கிரமா எழுந்துட்டேன்னு வையே எனக்கு வந்து பசி எடுத் துக்கு
ம்
காலேயில எழுந்துட்டோன்னா ம் நறைய நாலேல்லா சாப் பாடெல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது சாப்படுறதே கொஞ்சோ அதையே நம்ம ஒதிக்கி